கம் தோ
உம் என்ன பண்றீங்க எப் எப்டி இருக்கீங்க
உம் நல்லா இருக்கேன் நீங்க எப்டிருக்கிங்க ந சும்மாதான் உட்காந்துருக்கேன்
ஓ சரிங்க தோழி என்ன சமையல் உங்க வீட்டுல ஆ நாயின்னும் சாப்பல்ல இனி மேல் தான் சாப் பண்ணும் காலையில சாப்பிட்ட தான் அதுவும் இல்லாமே இன்னைக்கு வேற அவசரம் அவசரம்னு இன்னைக்கு டேவே அவசரம் டேன்னு நெனக்கிறேன் எனக்கு
ஏன் என்னாச்சு
அட காலையில பேங்க் வரைக்கும் போயிட்டுட்டு வந்தேன் வாழ கொஞ்சோம் அங்கேயும் அவசரம் திருப்பியும் பஸ்சு வேற கிடைக்கல பேருந்து ஆஹ ரொம்ப நேரோம் அங்கேயே இருக்கிறதா இருந்துச்சு அப்டின்ட்டு அங்கிருந்து திருப்பி இங்க வர
அது அப்படிதான் பேங்க அதுக்கு போனாலே இப்டிதான் பேங்க் போனாலே சும்மாவே கூட்டமா இருக்கும்
அதுதான் பாருங்க ரொம்ப
அதே இன்னைக்கு அத இல்லாம இன்னைக்கு திங்களுக்கு திங்கள்கலம
ஆமா
திங்ககெழம பேங்க் ரொம்ப கூ கூட்டமா இருக்கும்
உம்
கும்
அட அதுவும் இல்லாம இந்த திங்க கெழம டைம்ல போனாதான் அந்த மேனேஜர் மேலாளர்லாம் இருப்பாங்கள அவங்கிள வந்து பாத் பறக்க முடியும் இல்லைன்னா பாக்க முடியாது
ஆமா ஆமா
உம் இதுக்காகவே அவங்க எப்படா இருப்பாங்க எப்ப இருப்பாங்கன்னு பாத்து பாத்து போறதா இருக்கு வேற தொல்லையா இருக்கு
பேங்க் கரெக்டா பத்து மணிக்கு ஓபன் ஆகுதுனா நம் அங்க ஒன்பதர மணிக்கு நிக்கனு கியூவ் போலாமினா
உம் அதுதான் பாருங்க கும் பசும் கிடைக்கல உம் பசங்க எனக்கும் ஒரு பையன் இருக்கான்
ஆஹ்
உம் அவங்க வேற செம்ம சேட்டை பண்றாங்க சிஸ்டர்
இப்ப உள்ள பசங்கள் எல்லாம் அப்படிதான்
இப்ப யூகேஜி தான் போறான்
உம் உம்
ஆனா போன மொத நாளயே கம்ளைண்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டான் ஆஹ் அவங்க ஆஹ் அவங்க டீச்சர் வந்து வேற கிளாஸ் டீச்சர் எல்கேஜி சில வேற கிளாஸ்ல டீச்சரா இருந்தாங்க இப்ப வந்து வேற ஆஹ் இப்ப மா மாத்திட்டாங்களாம் அதுக்கு வந்து ரொம்ப கவலை மாத்திட்டாங்கம்மா எனக்கு அந்த மிஸ் தான் பிடிக்கும் இந்த மிஸ்சு வேணா மாத்தி விடுங்க னு என் கேக்குறன் நான் என்ன நா போய் அப்படி மத்த துட முடி
ஆமா எல்கேஜிக்கு வேற இருப்பாங்க யுகேஜிக்கு வேற இருப்பாங்க
அது பத்தாதுன்ன என்ன பண்ணிட்டானா எதுனாலட அவனுக்கு பிடிக்கல அப்படின்னு கேட்டேன் அதுக்கு அவன் சொல்றான் மிஸ் வந்து டான்ஸ் ஆட மாட்டேக்கிறாங்களா
கூக்கும் டேன்ஸ் சொல்லிகுடுக்க ரொம்ப செரமம் மிஸ் வந்து டான்ஸ் ஆடுவாங்கல்ல அத சொல்லி இருக்
ஆஹ் அதா மிஸ்ஸு டான்ஸ் ஆடலம்மா என்னைய பிளே கிரவுண்ட் வெளையாட விடமாட்டேங்குறாங்கம்மா அதனால எனக்கு புடிக்கல அப்டின்னா இல்ல சாமி இப்பதான போயிருக்க இன்ன கொஞ்ச நாள்லா நீ இதுஆயிக்குவ அப்டின்னு சொன்னே மிஸ் த்து விடுவாங்க உனக்கு பழகிரு அப்டின்னு சொன்னனா அப்றோ இருந்துட்டு இல்லமா எனக்கு இந்த கிளாசே பிடிக்கலம்மா அப்டின்னானா எதனாலடா உனக்கு புடிக்கல அப்டின்னு கேட்டதுக்கு ஆனா எல் கே ஜி ல ஒரு பக்கத்துல ஒரு பொண்ணு அனுத்ரான்னு ஒரு பொண்ணு உகாந்து இருபாங்க அந்த பொண்ணு வந்து இப்ப வேற பிளஸ் இந்த எ பி சொல்லி எமாத்துவாங்கள அந்த மாரி ஆஹ் அந்த மாரி மாத்திட்டாங்க அந்த பொண்ணு வந்து இப்ப ஆஹ் அந்தப் பொண்ணு வந்து இன்னொரு யாரோ வேரஒருத்த கூட பகத்துல உட்காந்துருக்கான் எங்கிட்ட உக்காரலம்மா வந்து பொண்ணு வேற ஒருதன்கிட்ட உக்காந்துருக்கம்மா ஏன் பக்கத்துல வேற ஒரு பையன் உக்காந்துருக்காமா
கவல
அடா பையன்தானடா அபவே உனக்கு ஃப்ரெண்டு் நிறய கிடப்பாங்க பேசுசாமி அப்ப உனக்கு வந்து நரையா ஃப்ரெண்ட்ஸ் இருப்பாங்க அப்டின்னு சொல்றேன் இல்லமா எனக் க்கு அந்த பொண்ணு அங்க போய் உக்காந்துருச்சுமா எங் ன்ட்ட பேசவே இல்லம்மா வேற பசங்களோட உக்கார வச்சிருமானு கவல க காமெடியா இருக்கு சா உம்
அதா இப்பவே பசங்கள பாருங்க என்ன சொல்ல
அதுதான் பாருங்க
ஹும்
அப்றோ என்ன பண்ட்டானா ஒரு டைமு வெளிய இருந்துட்டா ஆஹ் வெளிய எப்டின்னா வீட்டுக்கு வெளிய அந்த ரோட்ல தெருன்னு சொல்வாங்கல்ல அந்த மாரி எடத்துல வெளையாண்டுட்டு இருந்தா ஆஹ் ஈவ்னிங் சாய்ந்தரம் ஒரு ஆறு மணி ஆயிருச்சா நான் வந்துட்டு அம் வாப்பா வீட்டுக்கு வாங்க அப்டினு சொல்லிட்டே எப்பமே வாங்க போங்கன்னுதா பேசுவோ டக்குனு வாடானு சொல்லிட்டேன் அதுக்கு வந்து என்டஸ்ட் சண்ட போறான் நான் என்ன பண்ணேன் எதுக்கு கேக்ற வாடான்னு சொல்ற அப்டின்னு து சண்ட போ போறான் எங்கிட்ட டா சொல்ல கூடாதான் அதுவும் சொல்றன் டா சொல்ல கூடாதுமா ஐய்ய பலக்கமா அ அது ஸ்டார்டிங்ல இரு டும் அவங்க அவங்க அப்பாவு நானு வாப்பா போப்பா அந்த மாரி பேசி பழகிட்டோமா அதனால வந்து நீ எப்படி சொல்லா அப்படிங்கிறா மேரி கேக்குறா உஹம் ஐய்ய பழக்கமா உ நா என்ன பஸ்ட்டு கேட்ட கேள்வி என்னன்னா நா இன்ன பண்ண எதுக்கு நீ இந்த ஆள் சொல்ற அது ஐய்ய பழக்க உனக்கு தெரியாதா அப்படின்னு கேக்குறா
ஆஹ் ஆஹ்
யோ என க்கு சொல்ல போனா அவளுக்கு நா தா பொண்ணு போல அப்படியே மாறி இருக்கு அவ என்ன சொல்லித்தரான் இப்டிதா இரு இருக்கணும் அப்டின்னு பத்தாதுக்கு சாப்பாடு ஸ்கூலுக்கு இந்த சாப்பாடு தா நா கொண்டு போவே இந்த ஸ்நாக்ஸ நா கொண்டுட்டு போவே சாரு ஆட்ரு கொடுப்பாங்க நாங்க வந்து டெலிவரி பண்ணும்அந்த ஹோட்டல் ஆ ஹோட்டல டெலிவரி பண்ணுவாங்களே ஆட்று சொல்றதுக்கு ஒரு ஆளு ஒத்துகுனும் டெலிவரி பண்றதுக்கு அந்தமாரி ஹோட்டல்ல வந்து ஆட்ரு சொல்லட்டு போவாங்க நம்ப வந்து வீட்ல ஒக்காந்து எல்லாமே செஞ்சு டெலிவரி பண்ணனும்
ஆஹ்
அதுவ இப்ப வந்து இன்னான்னா ஸ்கூல்ல வந்து ஆரம்பிச்சிட்டாங்க அஹ் ஸ்கூல்ல வந்து சின்ன ஒருத்தனாலு செல்லுலதா எல்லாத்துக்கு செல்லு செல்லு இல்லாம அங்க இருக்கவே முடியாது போல இந்த காலத்துல அவங்களுக்காகவே பேலன்ஸ் போடுறதா இருக்கு
ஆமா கண்டிப்பா இவ பேலன்ஸ் போடுற அவ இது அவங்க செல்லு பாத்து பாத்து இப்ப பேலன்ஸ் நம்புளுக்கு ரேட்டு் ஏத்திட்டாங்க
உஹம் அதுவு இல்லாம அது இங்க டைரின்னு ஒன்னு குடுக்குறாங்க டைரியில நோட் பண்லான்ல நோட் லா பண்றது இல்ல சும்மா பேருக்கு டைரி ஆஹ் அந்த என்ன ஹோம்ஒர்க்கு இங்க என்ன பண்ணணு பீஸ் கட்டணு ஆஹ் அதேதான் ஒரு குரூப்ப ஒண்ணு ஓபன் பண்ணி வச்சுக்கிறது ஓபன் பண்ணி வச்சுட்டு அந்த குரூப் மூலிமா இது பண்ணிக்கிறது ஐயோ இதுக்காகவே நெட்டு போன்னும் இதுக்காகவா தமிழுக்கு சொல்லப்போனா செரி இந்த குட்டிசுக்காகவே நம்ப மொபைல்ல பேலன்ஸ் போன்னோ என்ன பண்றது நாம எப்படி ஒரு இதா ஓடிட்ருக்கு காலங்கள் ரொம்ப கெ செத்து போச்சு இப்ப எல்லா அந்த மொபைல் போன் இல்லினா வாலவே முடியாது போல அந்த மாதிரி ஓடிட்ருக்கு எங்க போனாலு அந்த மோத காசு எடுக்குறோமோ இல்லையே மொத மொபைளு போனு ஆமா போன் எடுத்தாதானே போய் ஜிபே பண்ண முடியும்
இப்ப யாரு இப்ப கையில காசு வச்சுக்காங்க எல்லாருமே ஜீப்பேன்
ஆனா சொல்லப்போனா கையில காசு இருக்கும் போதாவது நம்ம அளவா செலவு பண்ணும் இப்ப எப்ப அந்த போன்ல ஜீப்பேனு நம்ம ஒண்ணு கத்துக்கிட்டோமோ தெரி்சுக்கிட் ட்டுமோ அதோட செரி எங்க போனா ஓ பத்து ரூவா தானே இருபது ரூபா தானே அப்டின்னு ஜிபே பண்ணி பண்ணி ஃபோன்ல எடுத்து பாத்தா தெரியுது காசு இல்லைன்னு அது தீர்ற வரைக்கும் நம்ம பாக்கற இது இல்ல ஆஹ் கையில இருந்துச்சுன்னா ஆஹ் பாத்து பாத்து ஓகே இவ்வளோதா இருக்கு நம்ம இவ்ளத செலவு பண்ணும் இவ்வளோ நம்ம வச்சுக்கும் கையில அப்டிங்கற ஒரு எண்ணம் வரும் போனு தானே எடுத்து எடுத்து உடனே பண்றது ஸ்கேன் பண்றது என்னமோ நம்ம பணக்காரைங்க அப்டிங்கற மாரி ஆஹ என்ன பண்றது என் அம் இப்ப என்ன சமையல் உங்க வீட்டுல
இனிமே தா சமைக்கணு
ம் காலையில
காலையில இடியப்பாம் இருந்தது இடியப்பம் கோழிக்கு நேத்துக்குள்ள கோழி கொழம்பு
உம் உம் உம்
நேத்து சண்டேல்ல
ஆமா எங்க வீட்டுலே அதே கோழி குழம்பு தான் ஆனா நாங்க சாப்பாடு தான் ஆஹ் இடியாப்பா எதுவும் வைக்கல
காஹ சாத இரக்கோ அப்டிதானமா
ம் நான் வந்து சாப்பாடு தட்டைப்பை சாப்பாடு போட்டு சமைச்சு குடுத்துட்டே
செரி செரி
ஆ அதனாலச்சப்புறம் அம்மா வீட்டுல வெல்ல சாப்பாடு வச்சிருந்தாங்க குழம்பு இருந்துச்சு செரி ஓகே அதவே நம்ம சாப்பட்டுப்போம் வீட்டுல நான ஒரு ஆள் தான் இருக்கேன் ரெண்டு ரெண்டு பேர் இருக்கோம் அப்டின்னா சமைக்கலாம் ஏதாவது சமைக்க தோணும் இப்ப நான் ஒரு ஆள்னா சமைக்க தோண மாட்டேங்குது செரி ஏதாவது இன்னைக்கு இப்ப ந ஒரு ஆள் தானே எதாவது சாப்ட்டு எதோ ஓட்டில அப்புறம் ஈவினிங் சமைச்சுக்கலா அப்டின்னு ஓடிட்டு இருக்கு
ம்
உம் ம்
இங்க ஸ்கூல் பசங்களுக்கு டைரியே வேண்டாம்
அம் ஆனா அதுக்கு ஒரு மூணு போட்டோ ஒட் ட்டனு அட்ரஸ் எழுதனு எதுக்குடாத் இந்த டைரி நீ பேருக்கு தானே குடுக்கற அது எதுக்கு நம்ம எழுதணு அதுக்கு நோட் பண்ணி விடுவாங்கே
அதுக் அதுக்கு அது இது மெட்ரிகுலேஷன் ஸ்கூல்ல அதுக்குந்தா பைசா வாங்குவாங்க பாதி புக்கு எதுக்கு இருக்குனே தெரியாது
அட எல் கே ஜி படிக்கிற பையனுக்கு இருவத்தி அஞ்சு நோட்டு
அதா எதுக்கு இருக்குன்னே தெரியாது அ
த்தா நானு நெனைச்சே நா பன்னெண்டாவது படிக்கும் போதே அத்தன நோட்டு நா யூஸ் பண் பண்ணலையே இப்ப எல் கே ஜி படிக்கிற பயனுக்கு எதுக்கடா இத்தன நோட்டு படிப்பானா அப்டிங்கற மாரி இருக்குது அட இப்ப யூ கே ஜி படிச்சாப் இப்பவே சும்மா நாலு பேப்பர் அஞ்சு பேப்பர்தா எழுதிருக்கு மீதி நோட்டலா சும்மா கெடக் எது
ஆமா பாதிாட்டு அடுத்த வருஷத்து அம்
உம் அதுக்கு பீஸ் நம்மதா கட்டணு ஸ்கூல்லயே நோட்டு குடுப் ப்பாங்க அதுக்கு ஃபீஸ் புக் ஃபீஸ்னு கட்ணு தனியா
என்ன பண்றது நமக்கு வந்து நம்ம கா இந்த காலமே அப்பயு பிள்ளைங்கல்லா காலேஜ் போக ம் இன்னு ஏதாச்சு ன்னா எவ்ளோ ஃபீஸ் கட்றது பாரு நம்ம இருக்கிறதெல்லா அழிச்சிடணும் போல சொத்து கித்து எல்லாத்தையு அழிச்சு படிக்க வைக்கணு போல அப்படி படிச்சா கூட வேலை கெடைக்காது போல உம் நமக்கு இப்ப நம்ம நம்ம ஜென்ரேஷனுக்கே கெடைக்கல அதுதா நம்ம ஜென்ரேஷனே கெடைக்கல இன்னா அவங்க ஜென்ரேஷ் க்கு நா படிக்கக் படிக்கிறதுக்கே சொத் ல்லாம் வித்து படிக்க வைக்கணும் அப்படி படிக்க வச்சாலுமே வேலை கெடைக்காது பாவோ ஐயோ என்ன ரொம்ப என்னா கவலையா இருக் அவங்கள நெனச்சா நமக்கு ஐயோ எப்புட்ற இந்த உலகத்துல வாழ போறாங்க எப்டி நம்ம அது அவனுக்கொரு சொல்லுவாங்க செட்டில் பண்ணி விட மூடுவோ அப்புடிங்கிற மாரி இருக்கு ஒழுங்கா எப்டின்னா சொத்து சொத்து அது என்ன சொல்லுவாங்க சொத்து பணம் ஆஹ் நகைநட்டு சேத்திரமோ இல்லையோ மோத படிக்க வைக்கணும் புள்ளைங்கள பாத்தக்குனு அதுதான் ஃபஸ்ட்டு ஏதோ ஒண்ணு எழுத படிக்க தெரிஞ்சா எப்டியாவது
ஆமா ஆமா ஸ்கூல் பீஸ் ரொம்ப கே
வேற கேஜிக்கு இருபத்தி ஐாயாயிரம் அப்புடி இப்புடி அவ்வளோ அமௌண்ட் கே இருங்க இருபத்தஐயாயிரத்துக்கு பிடிக்குதுங்கே போனா இதுக்கு ஒரு மணி நேரம் தூங்குறாங்க வேற டிவி வேற போட்டு வுடுறாங்க என்ன படிக்கிறாங்க எனக்கும் புரியில இன்ன ஆகுது அப்டின்னு கேட்ட நம்மதான் போய் உக்காந்துக்கணும் போல
சரி தோழி உங்கள்டிட்ட பேசனாங் ரொம்ப பயனுள்ளதா இருக்குது ரொம்ப சந்தோஷோ
சந்தோஷமா தேங்க்யூ சா நன்றி சிஸ்டர்